இல்லயே நமஸ்காரம் கேக்குதுங்களா
உங்களுக்கு கேக்குதாங் தோழா சோலி முட்ஞ்ச் சோழி முட்ச்சுவுட்டாங்க தோழா என்னாயச்சின்னு தெரில தோழா
ஓகேங்க ஓகேங்க அதா அதா ஸ்டார்டிங்கு சொல்லல ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்தே அப்டினு சொல்லியாச்
ஆ அண்ணா ஆ அது நாளைக்கி குளிக்காமா ஜாலியாந்து எட்டு மணிக்கு எழுந்து அப்டியே போயிடுவீங்க
ஆ வெந்திப்பே பல் தேப்பே அப்றோ அப்டி பத்து நும்ஷொ பெய் உக்காந்துட் ஃபோன் யூஸ் பண்ணிப்பே எத்தர மெய்ட் ட் ஃபிஃப் எய்ட் ஃபிப்டின் போல வந்து ட்ரெஸ் யுனிஃபார்ம் மாத்திப்பே திரும்பெ அவங்க போஉக்காந்துட் ட்டு அம்மா டிஃப் டிஃபன்பாக்ஸ் கழுவிகுடுக்கணு அம்மா டிஃபன் பாக்ஸ்ல ஃபுட்வச்சு தருவாங்க திரும்ப அத பேக்ல வச்சுட்டா அமைதியா திரும்பெ வந்து உக்காந்துகிட்டு ஆ நா உக்காந்த்கிட்டே இர்ப்பே திரும்ப எயிட் தேட் ஃபோட்டி ஆகு பஸ் ஸ்டாண்ட் போவ பஸ்டாப் போறதுக் டூ மினிட்ஸ் கூட ஆகாது ஃபோ ஃபோர் ஃப ஃபோர் ஃபோட்டி இல்ல எயிட் ஃபோட்டி ஃபைக்கு ஒரு பஸ் வரு நா என்ன பண்வே எயிட் ஃபாட்டி த்ரீக்கு போய் எறங்கி எயிட் ஃபாட்டி ஃபைக்கு அங்கெனா போவே பஸ் வந்துரு ஏறி போய்ருவே
அ ரைட் தோழா அருமயான அருமயான டிசிஷன் தோழா தோழா உனக்கு சமக்கலாந் தெரியுமா
இல்ல தெரியாதே
நா சொல்லி தரே கத்துக்குறீங்களா அப்டியே சொல்ட்டா
ஐயயோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க கேப்போ பட் சமைக்மாட்டோ சொல்லுங்க
ஏங்க நா எவ்ளோ பெரிய சமயல் நான்வெஜ் சமயல் சமயல் காரே குக்கர் குக்கு என்னா தோழா நீங்க அரே பொறுமையா ஸ்லோவாய் ஸ்டெப் பையா ஸ்டெப்பா சொல்ற ஆ பிரியாணி சொல்ட்டா பிரியாணி தா பிரியாணி தா கொஞ்ச டிஃப் கல்டான விஷ்யோ அ ஆமான ஆனா முஸ்லிம்ஸ் நீங்க நல்லா செய்வீங்கல்ல பிரியாணி எல்லா ஒங்க வீட்ல டீம் நீங்க என்னா பண்ணுங்க அங்க பிரியாணி செய்யும்போது எங்க வீட்ல சாம்பார்ருக்கு நீ இங்க வந்த்ரு நா அங்க வந்துறே ஓக் கேவா
ஓகே ஓகே நா வேணா இல்ல மொத்தமா நீங்க இங்க வாங்க அங்க வந்த்ருங்க
யா இங்க பீஸ்ஃபுல்லா இர்க்குது அங்க வந்து கொஞ்ச நா நாஸ்தியா இர்க்குதுன்னாலயா
இங்க நாய்ஸியவா இருக்கு உங்களுக் இப்போ பேக்ரவுண்ட்
இல்ல இல்ல சொல்றே எங்க ஏரியா நைட்டு ம்ச் ஆல்மோஸ்ஸு எப்பமே பீ பீஸ்ஃபுல்லா தா இருக்கு வெளிய கூட வந்தா கூட உங்க ஏர்யால வெளிய வந்தாலே நாய்ஸியா இருக்குன் சொன்னிங்கல்ல நீங்க
ஆமா ஆமா நா இந்தா இப்ப கூட பைக் சவுண்ட் போய் பைக்கு பஸ்ஸு கார் ரு எல்லா வண்டியு போயிட்டுதா இருக்கு
எ நானே வந்து நா ஐசில்ல உக்காந்துக்குறே
ஓகே ஓகே
ஒண்ணு இல்ல தோழா பிரியாணிக்கு தே ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எப்டி எ இருங்க தோழா சொல்லிறே ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு முக்கியமான தேவ எண்ணெ கறி சிக்கன் தேவை சிக்கன எடுத்து ஓட்டு சிக்கன் எடுத்துட் டு ஃபர்ஸ்ட்டு நன்றாக கழுவ வேண்டும்
ஓகே
அது அது அப்புறோ மஞ்சதூள் போட்டு கழுவிட்டு ஆஆஆ மஞ்சள் மஞ்சள்
ஓகே
ஆ அது போட்டு கழுவிட்டு அது நானே வந்து அப்பயே போயி தை தைர் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிருவே
ஓ
ச் பிரியாணி இது பிரியாணி ஆக பிரியாணில நம்போ அப்பறோ பட்ட லவங்கோ அந்த அனாச்சி பு அதுல கொஞ்சோண்டு எடுத் த்து அரச்சுருவே பவுட்ரா
தே
அரச்சிட்டோமா அப்பறம் நன்றாக ஒ ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து விட்டு அடுப்பில் பா அடுப்பை வைத்து பத்த வைத்துவிட்டு
அடுப் வச்சு பாக்கக் கூடாது பத்த வைக்கக் கூடாது சட்டிய வைத்துதா பத்த வைக்கணு
செட்டியா
சத்தி லைக்க லைக்க நேம் வந்து சொல்ல தெரிலாங்க எங்க உங்க பாஷையில
நாங்க வந்து அந்த பேஷன் பேஷன் பேஷன் அண்டா அந்த ரவுண்ட் அண்டா ரவுண்ட் அண்டா
ஆ
அதை வைத்து ஆ அத வெச்சு பத்த வைத்து விட் டு எண்ண தேவையான அளவு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திவிட்டு
உங்கள எப்டிங்க ஊத்த முடியு தேங்காய் ஆயில் அதா கோக்கோனட் ஆயில்
சேரி ஜி நீங்க கொஞ்ச நேரோ அப்டியே பேசறீங்க நா வண்டி ஒட்டு போயறே ஆ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவு சொல்லுங்க இல்லண்ணா உங்களுக்குதா வெயிட்டிங் நா அம்ச்சறே ஆ ஒண்ணுமே தெரியா ஒண்ணுமே தெ ஒண்ணுமே தெரியாதா ஜி
தெரியாதுங்க ஜி
என்னா ஜி
என்னங்க ஜி சொல்லுங்க ஜி
ஜி நா கால் கட் பண்ண வேஸ்ட்டா போயிரு ஜி கட் பண்ணிட்டா நா அடுத்த கால் கூப்பட்றே வண்டி ஓட்ற
ஏங்க ஜி பேசுங்க ஜி இத ஒரு செவன் மினிட்ஸ் பேசிட்டு வண்டி ஓட்டுங்க
அப்டியா ஜி தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி விட்டு பட்ட லவங்கம் பட்ட லவங்கத்த போட்டு விட்டு
ஓகே
ஆ ஆ அப்புறம் வெங் வெங்காயம் போட்டு வதக்கி விட்டு
ஓகே
ஆ அதுக்கு வதங்குனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு போடணும்
ஓ நீங்க தப்பா சொல்லி ஆ கரெக்ட்டு கரெக்ட்டு சொல்லுங்க சொல்லுங்க
ஆ இஞ்சி பூண்டு போட்டு விட்டால்
நறுமணமாக இருக்கும்
ஆ அதுக்கபுறம் தக்காளி போட வேண்டும்
ஓகேஐ
தக்காளியை போட்டதும்
இங்க வந்து தக்காளிலா போட மாட்டாங்க தக்காளி இல்ல தக்காளிய வந்து அரச்சு ஊத்திருவாங்க தக்காளி பச்ச மிளவு பைனாப்பிள்
ஆ
சம்திங்ஸ வந்து அப்டி ஊத்திருவாங்க பாதாம்
ஆ அது அப்புறோ தண்ணி ஊத்தனு சிக்கன் போட்டு மசாலா போட்டு தண்ணீ ஊத்தணு ம் ஆனா வந்துனே இருக்குது வேற
ம்
ஜி அப்படியே நீங்க எதானா கொஞ்சோ டாபிக் போடு ஜி
நானா ஓகேங்க ஜி போடுறே ஜி
ஆ
ஆ போட்ற போட்ற டாபிக் தானே நானே போட்றே
ஆ
அப்புற வந்து இனி நாளைக்கு வந்து காலேஜுக்கு போயிட்டு நாளைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணனு காலேஜ்ல
ஆ
அவ்ளோந்தா அப்புற உங்க லைஃப் எப்டி ஜி போது
தோ தெரு மொனைக்குதா பொய்னுக்கிற
ஓ நல்லா குட் ஜி குட் ஜி தெரு வழியா போக்கூடாதுனு வீட்டு வழியா போன
ஆமாமா
வீட்டுக்குள்ள ஏறுங்க பாப்போ பைக்க கொண்டு
ஆ அவ்ளதா இன்னு கொஞ்ச நேரத்துல போய்ருவ வீட்டுக்கு
ஓ அப்டிங்களா ஓகேங்க ஓகேங்க
து நாசமா போக வாழ்க்க
ஓகே
ப்ரோ உங்க வாழ்க்க எப்டி போகுது
என் வாழ்க்கை நன்றாக போய்க் கொண்டிருக்கிறது என்று கூற முடியுமா என்று தெரியவில்லை
இதுக்கு மேல நன்றாக போகுமா
என்னங்க என்னங்க ஒன்னுங் கேக்கவில்லை
இதுக்கு மேல நன்றாக போகுமா
ஆஹ அப்டி அப்டி ஓகே தென் சொல்லுங்க கேப்போ உங்கள பத்தி கேப்போ
இங்கிலிஷ்ல சொல்றங்க இங்கிலிஷ் இங்கிலிஷ்
புரியல புரியல என்னங்க
ஜென்ஸ்லாங்கா
ஐயோ ஏங்க சத்தியம்மா கேக்கலங்க பெசாம கட் பண்ணிர்லா
ஆ நா கூப்புற வீட்டுக்கு போயிட்டு கூப்புற
ஓகேங்க
எல்ல